ஹலோ
ஹலோ ஆஹ் கேக்குதுங்களா
கேட்குதுங் மேடம் உங்களுக்கு கேட்குதுங்களா எப்டி மேடம் இருக்கீங்க
உம் நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கம்மா சேரிம்மா சே நேத்து நா ஒரு சினிமாக்கு போனமா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சினிமாவுக்கு போன. அந்த படோ உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல இந்த கால படோ உங்களுக்கு புடிக்குதா அந்த கால படோ உங்களுக்கு புடிக்குமா
எனக்கு அந்த காலத்துல தா சார் நல்லா இருக்கு படோ
ம் ம் இப்ப படம் பாக்குற அளவுக்கு குடும்பங்களெல்லா வந்து பாக்குற அளவுக்கு படங்களு அந்த மாதிரி இயக்கவு மாட்றாங்க அதே மாரி கலாச்சாரங்கள பத்தி சொல்ற மா விதமாவு படங்களு எடுக்க மாட்றாங்க இத பத்தி உங்க கருத்து என்னம்மா
கலாச்சாரம் ஆமா இ இத பத்தினா இப்ப வர டூ டுவெண்டி டுவெண்டி கிட்ஸ் எல்லா இதெல்லா பாத்துட்டு அதெல்லா கத்துக்கறாங்க அது மாதிரி எடுக் கிறாங்க அபத்தி கலாச்சாரோ வேற மாரி இருந்துச்சு அப்ப இருந்த ஃபோனும் அதெல்லா இல்லாம இருக்கிறதால நல்லா இருந்தாங்க இப்ப வந்து அதெல்லா மாடனா கொண்டு வந்ததால கொஞ்சோ பசங்களு மாறிட்டாங்க அது மாதிரி அதுக்கேத்தா மாதிரி
ஆமமா ம் சேரிம்மா ஒரு காலத்துல நீங்க சொல்ற மாதிரி படங்கள் வந்து இந்த மண் வாசனை சம்ம்பந்தப்பட்டது ஒரு கலாச்சாரங்கள் பட்டது ஒரு க்ராமத்திய கலாச்சாரங்கள் இப்டி இருந்தது அது மட்டு இல்லாம ஒரு ஒரு நகர் ஒரு அந்த காலத்து வாழ்வியல் எப்டி இருந்தது அந்த காலத்துல விவசாய முறைகள் எப்டி இருந்தது அந்த காலத்துல ஒரு நவீனமான தொழில் அந்த இருக்கிற தொழில் புரட்சி தொழில் நவீனமான தொழில் தொழில்நுட்பத்த வச்சு என்னென்ன மாரியமான படங்கள்லா எடுக்க முடிதா அப்புட்ல்லாம் எடுத்தாங்க ஒரு காலத்துல எயிட்டிஸ் நைன்ீஸ் செவன்டீஸ்லாமபாத்திங்கனா இந்த பாரத ரஜ படம் எடுத்திங்கன்னா அவர்தா மொத மொதல்ல மண்வாசனி சம்பந்த படங்களாம் எடுக்க ஆரம்பிச்சார் அவர் படத்த நீங்க பாத்திருப்பிங்க உங்களுக்கு தெரியு சில படங்க பாக் இருக்கும்போது அவர் எல்லாமே இந்த மண்வாசு சம்பமந்தப்பட்டது இந்த கலாச்சாரத்து சம்பமந்தப்பட்டது நாட்டின் இராமை மத மூட நம்பிக்கைல சம்பந்தப்பட்ட படங்களாவு மூட நம்பிக்கையில ஒழிக்கிறதா சம்பந்தப்பட்டாங்க அதுகப்புற சமூக நீதி உரிமைக நெறி பற்றி சம்பப்பட்ட படங்களா எடுத்தாரு ஆனா இந்த காலத்து படங்கள் அந்த மாதிரி இல்ல நீங்க சொல்ற மாரியு சில இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி படங்கள் மாறுது வன்முறைகள் மாறுது வன்முறைகள் வந்து பயன்படுத்துற மாரி சில ஆபாசங்களும் இருக்கிற மாதிரி படங்கள் வருது அதையு நா ஒத்துக்கிறே ஆனா இந்த காலத்துக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு இதுதான விரும்புறாங்க அது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலா
ஆமா அது எப்டின்னா கொஞ்சோ கொறச்சிக்கிட்டா நல்லா இருக்கு ரொம்ப டீப் ப்பா போகாம மேலோட்டமா கொஞ்சோ பா இது பண்ணி எடுக்கலா எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி கொற சுட்டா ஆ பசங்களு ஓகே இது அளவுக்கு இது மாரிதா போய்ட்டு இருக்கு போல நம்மளு அதே மாரி நெறைய திருட்டு அது மாதிரிலா எடுக்கறாங்க அதெல்லா புதுசு புதுசுதா டிஜிட்டல் எப்டி வச்சு பண்ணலா அப்டின்ல்லாம் அதெல்லா கத்துக்குறாங்க இப்போ வர எல்லாருமே அதெல்லா கொஞ்ச ஆனா அதுவு டெக்னாலஜி வளன்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க நம்ம எடுத்துக்கிறதுதா எல்லாமே இப்டி நல்ல விதமா எடுத்துக்கிட்டா நல்ல வி வாங்க ஆ
கத்துக்கிறோமா இப்ப படங்கள் வந்து இப்ப நான் எங்க அம்மாலா அந்த காலத்துல அந்த கலாச்சாரங்கள நம்பிதா படங்கள் எடுத்தாங்க ஒரு எப்டி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நடந்து கொள்வது எப்டி சில பழக்க வழக்கங்கள் இப்போ அந்த காலத்துல வந்து இரு இப்போதே வந்து நீங்க சொல்ற மாரி இந்த செல்ஃபோன் கெடையாது இன்டர்நெட்ன்றது கெடையாது அப்ப வந்து ஒரு கூட்டு குடும்ப எப்டி இருக்கு ஒரு தனி குடும்ப எப்டி இரு நடந்துக்கணும் ஒரு கூட்டு குடும்பத்துல எப்புல்லா வாழ்றாங்க தனி குடுத்தத்துப்பலா வாழறாங்க அந்த கால கலாச்சார அதாது சாமி வழிபாடு குலதெய் வழிபா பட் அந்த காலத்துல திரு வ்ழாக்கள் எப்டி கொண்டானாங்க சமய சடங்குக எப்டி கொண்டானாங்கன்றதலா அந்த படத்த பாக்கம்போது நமக்கு தெரிஞ்சுது ஒரு காலத்துல திருவிழான்றது அப்டி ஒரு சந்தோஷமா இருந்தது ஒரு பண்டிக என்பது ஒரு சந்தோஷமா இருந்தது அந்த காலத்து வாழ்வு நெறி இப்ப விவசாயங்கள் இப்புட்லா பண்ணாங்க விவசாய ஆற்று தண்ணி எப்டி இருந்தது அந்த காலத்து இயற்கை வளங்கள் எப்டி இருந்ததுன் அந்த படத்தலதா தெரிது ஆனா இப்ப அந்த இயற்கை வளங்களலா நம்ம நெறைய எழந்துட்டு ஒக்காந்ருக்கோ ஒரு நம்ப சென்னைல பட எடுத்ததையே வந்து ஒரு காலத்துல க்ராமத்துல பட எடுத்த மாரி காட்டிருந்திருக்கிறாங்க நமக்கு தெரில ஆனா அதையே சென்னைலதா எடுத்துருக்கறாங்க
ம்
எனக்கு அது பாக்கும்போதா சென்னை வந்து இப்ப நாகரிகம் வரை வளர நம்ளோட சில விஷயங்கள்லா அழிஞ்சு போனத நமக்கு இப்ப ரொம்ப மிஸ் பண்ற மாரி தோணுது சென்னையில இப்படி ஒரு இடம் இருந்ததே நமக்கு தெரியாத அளவுக்கு மாறிப்போச்சு
அ மாறி கொஞ்ச கொஞ்சமா ம் அதா அதா சார் ஆ இப்ப வரது கொஞ்சோ நல்லாதா பண்றாங்க சார் சின்ன பசங்களுக்கேத்தா மாதிரி ஒரு அ சின்ன கொழந்தைங்க ஸ்டோரி அது மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் ஆர்வமா பாக்குறாங்க அதுலருந்து கூட கத்துக்குறாங்க நறைய கார்ட்டூன் சேனல்ஸ் த அது மாரிலா வந்துருக்கு அதெல்லா கொஞ்சோ கொஞ்ச இன்ஃபர்மேஷன் இப்ப ஸ்கூல்ல கத்துக்கரத விட அந்த பாடோ பாடத்த பாத்து கத்துக்கறத விட அந்த படத்த பாத்து கத்துக்கறது நல்லாருக்கு அது கொஞ்சோ முன்னேறிருக்கு அது மூலியமா அவங்க மனசுல வந்து பதியுது எல்லாமே
ம்
ம் அது மாதிரி கொண்டு போலா எனக் தெருஞ்சு
ஆமா ஆமாங் இப்போல்லா பாப்ப நம்ம ஒரு காலத்துல் வந்து நம்ப ஏதோ எதோ படிக்கிறது இருந்தாலுமே ஒரு ஸ்டோரியா ஒரு கதையா சொல்லுவாங்க ஆனா இப்ப ரைம்ஸ் வந்து ஒரு பாடல் மூலிமா சொல்றாங்க அந்தளவு கலாச்சார மாறுது ஒரு படத்த மூலிமா காட்றாங்க ஒரு காலத்து நமக்கு அந்த சாஜகான் எப்டி இருந்தாங்க சில விஷயங்கள்லா நடந்து ஒரு நாட்டு ஒரு நாட்டுக்குள்ள போர் எப்டி நடந்ததுலா நமக்கு தெரியாததுலா இருந்தது அது இல்லாம ஒரு சில விஷயங்கள் அந்த காலத்துல சோழர் பறம்பறைங்க ஆண்டவங்க அது மாரி சில விஷயங் மன்னர்கள் எப்டி ஆட் சி புரிஞ்சாங்கன்றதெல்லா நமக்கு தெரியாததெல்லா இந்த காலத்த படத்த நவீனமாக முறைல காட்றாங்க ஏ ஐ
இப்ப ஆமா சித்திகரப்பட்டது அது மாதிரி சொல்லிட்டு காட்டுறாங்க அது மாதிரி விஷ்வல்லா பாக்றதால ஒன்னு நல்லா ப பதியுது ம்
அதே மாரி கார்ட்டூன் மூவிமாரி காட்றாங்க அதுக்கப்றோ வந்து இந்த பொம்ம படங்கள்லா ஒரு காலத் டாமன் செரி மட்டுதா நம்ப பாத்தோ நம்ம பாத்து வளந்த கால ங்கல்ல இப்ப வந்து இந்த சில தாம சில கார்ட்டூன் மூவில மூலியமா பல பசங்ளுக்கு வந்து இந்த சுற்றுலாகள் எப்டி போறாங்க ஆ கொழந்தைங்களுக்கு விரும்புறமாரி நவீன முரையமாக்கப்பட்டதுல இப்போ ஒரு படிக்கணுன்னா அத எப்டி படிக்க வெக்லா ஒரு ரைம்ஸ் மூலியமா சொல்றதா ஒரு கத மூலியமா சொல்றதா உள்ள ஒரு கார்டூன் மூலியமா சொல்றதுன்னா இப்ப கார்டூன் மூலியமாதா சில படங்கள் சொல்லும்போது அது ம மக்களுக்கு ச படிக்குற கொழுந்தக்கு சின்ன கொழந்தைக்குல்லா புடிக்கிறமாரி புரியிறமாரி சொல்றாங்க எல்லாரு லா இந்தந்த அளவுக்குல்லா மாறிருக்குது ஆனா இது வரவேற்கத்தக்கதா வரவேற்க தக்கதுன் நா சொல்லவே இல்ல ஆனா படங்கள் வந்து யா இப் இப்பருக்குற சில படங்கள்ல வன்முறைகள் அதிகமா இருக்றது மட்டுதா எனக்கு புடிக்காத சில விஷயங்களாருக்
ஆமா ஆமா ஆமா வன்முறைங்க ம்ங்க அதா அதா சார் இப்ப வன்முறைகள்தா அதிகமா இருக்கமாரி வருது அதுவே ஒரு கே இதுவா கொண்டு போறாங்க அந் அந்த டேரக்டர் அத எடுக்றாங்கனா அத திரும்பவு அதே மாதிரி அதேமாரிதா குடுக்குறாங்க மாத்தி மாத்தி இது பண்ணா கொஞ்சோ நல்லாருக்கு எனா ஒரே இதுவா பாக்கறதுக்கு அப்றோ அந்த ஜாதிகள் அத பத்தில்லா எடுக்றாங்க அதெல்லா கொஞ்சோ இது பண்ணலா எனா அதுனாலயு ப்ரச்சனைகள் நறைய வருது
ம் ம் ம் வன்முறைக்கு தூன்றதுக் அது ஒரு காரணமாகுது ம் வன்முறைகள் காத்துக்கு வன்முறை அங்கதான ஆரம்பிக்குது அது நீங்க சொல்றது கரெக்ட் ந்தமா இல்லன் நா சொல்லவே இல்ல அன்றைய கால படங்கள்ல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கலாச்சாரங்கள் ஒரு க பாரம்ப மான கலாச்சாரங்கள் பாரம்பரியமான உணவு பழக்கங்கள் அந்த காலத்துல அந்த கூழ்லு பத்தி சொல்றது இத பத்தி சொல்றதெல்லா சொன்னாங்க உணவு பழக்க வழக்கங்கள்லா நம்ம அங்கதா கத்துக்கணு தொன்று தொட்டு நம்ம என்னென்ன சில விஷயங்கள்லா ஃபலோ பண்ணா ஆஸ்யூஸ்வல்லா அதெல்லா அங்கதா நமக்கு தெரிய ஆரம்பிச்சது ஆனா இப் ப மாடர்ன் ஜென்ரேஷன் மக்களுக்கு இதெல்லா சொல்றதே கெடையாது இப்ப இந்த பாஸ்ட் ஃபுட்டு பா பீசா பர்கர் போன்ற விஷ்யங்களோ சில விஷ்யங்கள் நடக் அதனால வர இம்பேட்டு அது மாரி அதுக்கப்றோ வந்து ஒரு காலத்துல வந்து நம்ம ஜிம்முக்கு போற முடி வளக்கறத்த பத்தி இந்த தாடி வெக்கற பத்திலா சொல்ற அந்த படங்கள்ல்லா அது மாரி இருக்கவே இருக்காது ஒரு காலத்துல நா வ பா ஏ தியாகராஜர் பாகாவதரு படம்மா செரி எம் ஜி ஆர் படமா அந்த தாடின்ற வெச்சிட்டு ஒரு ஆக்டர் வந்து நடிக்கவே மாட்டாங்க அதேமாரி கதைகள் வந்து அந்த காலத்துல வந்து தெருக்கூத்து கலைஞரு கலைஞர்களுக்கு கரகாட்ட கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அளிச்சாங்க இப்போ வந்து அத நம்ம ரொம்ப மிஸ் பண்றோ அவுங்களுக்கான அ அங்கீகாரம் கெடைக்காம இருக்குது ஒரு காலக்கட்டத்தில அதுக்கான இப்போ கரகாட்டம்ன்றது ஆ ஆடுறதே இல்ல ஒரு பண்டிகை சீசன்ல கூட நம்ம என்ன பண்றோ ஒரு பாட புது புதுச்சியா என்ன சொல்றே டப்பாங்குத்து பையே அதாவ்து சினிமா பாடல்ல வெச் சு டேன்ஸ் ஆட வெக்கிறா ஆடலும் பாடலும் பொன் நிகழ்ச்சியில் போன்ற ஆள வெச்சு ஆட்றாங்க தெருகூத்து கலைஞர்கள்லா ஓரங்கட்டிட்டாங்க தெருக்கூத்துகள் கலைஞர்கள்லா இதலா பாதிக்கப்பட்றாங்க இது மாரி சில விஷயங்களால சினிமா துறையால அது கொஞ்சோ பாதிக்கப்பட்டதுன்னு என்னோட கருத்துமா
ஆமா அம் ம் ம்
தெருக்கூத்து கலைஞர்கள் அந்த அவுங்கதா வந்து இந்த மகாபாரத கதைகளோ இதிகாச கதைகளோ ராமாயண கதைகள் போன்ற விஷயங்கள்லா சொல்றதுல்லா அந்த தெருக்கூத்து கதைகள் தா நமக்கு தெரிய ஆரம்பிச்சுது ஒரு ரா ஜா ஒரு ஒரு நாட்டுக் ம் ஆனா இப்பருக்கற பசங்க அதெல்லா விரும்புறதே இல்ல இதிகாசம்னா என்னன்னே கேக்குறாங்க இத பத்தி நீங்க என்னம்மா சொல்றீங்க
இப்பவு ஆனா இருக்கு அது மாதிரி கொண்டு வந்துருக்காங்க இருக்காங்க கிராமப்புறத்துலல்லா அந்மாரி தெருக்கூத்து அது மார்ல்லா நடக்குது இப்ப இது கோயில் திருவிழா அப்ப ஆனா இங்கியே நகர் புறத்தெல்லா அந்மாரில்லா இருக்குதா அப்டின் சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா ஏனா அவுங்களுக்கு அது மாதிரி அவுங்கல்லா பண்ண மாட்டாங்க ஏ ஊர்லதா பண்ணுவாங்க அப்டின்றதால தெரிய மாட்டது அங்கேயே பொறந்து வ வளந்தவங்களுக்கு எல்லாருக்கு
ம் ம் நீங்க சொல்றது புரிய்துமா நகர்மா நகர் புறங்கள நோக்கி போறம்போது நம்மளோட கலாச்சாரங்களும் மாரி போது
ஆமாமா எனக்கே இப்ப தெரியாது அதெல்லா எதுமே நாங்க வந்து கல்யாணாயி போன ஊர்ல தா அங்கெல்லா அப்டி பண்ணுவாங்க அப்படின்னு அதியி போய் பாத்தது எல்லாமே அங்கதா இங்கருக்க வரைக்கு எங்களுக்கு தெரியாது அத பத்திலா எதுமே
ம் ம் கண்டிப்பா நீங்க சொல்றது உண்ம தா
ஆமா ம் ம்
நீங்க சொல்றது கண்டிப்பான உண்ம தா நானு அது சில விஷயங்கள்ல ஃபாலோ பா ஒரு கிராமத் துல இருக்கும் போது நாங்க எங்க ஊர் திருவிழாக்கு போறோன்னா அந்த ஊர் திருவிழால அதுக் முன்ன நாங்க வந்து இந்த அ ஆடலும் பாடலு நிகழ்ச்சில்லா அவ்ளா வெக்க மாட்டாங்க தெருக்கூத்து கரகாட்டம் ஒயிலாட்டம் போன்ற விஷயங்கள் பாலோ பண்ணுவாங்க அதுக்கப்பறோ வந்து இந்த தெருக்கு கூத்து வெய்ப்பாங்க அந்த கூத்து போய் மூன் நாள் வெய்ப்பாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கதைய பத்தி சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து இந்த அ ராட்சசன் கதைகள் ராவணன் கதைகள் அப்டின் ஆரம்பமிப்பாங்க அதுக்கப்பறம் மகாபார ராமாயணத்த பத்தி சொல்றது ராமாயணத்துல வர்ற பர்டிகுலர் கிருஷ்ணனுடைய இத பத்தி சொல்றது இந்த விஷயங்கள்லா நா ஃபாலோ பண்றே கிஷ்ஷர் வந்து நம் மகாபாரத்துல என்ன பண்றாரு அவரோட ரோல் என்ன இதெல்லா வந்து நம்ம படத்து மூலியமா தா கண்டுபிடிச்சோ
ஆமா ஆமா ஆமா
அது தா வந்து ஒரு நா ஒரு கலாச்சாரத்த வளத்தது ஒரு இதாககு ஆனா சினிமா தொர்ல அத இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்ல சில விஷயங்க இன்னமு மாத்தி மாத்த மாத்த முடியாதுன்னனு சொல்லல எல்லாமே மாத்தலா மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அடிப்படை விஷயங்களை சொல்லி இந்த காலத்து படத்தை நிற நல்லா பண்ணாதா நல்லாருக்கு என்னுடைய கருத்து இத பத்த நீங்க நெனைக்கிறீங்க
ஆமா ஆமா எனக்கு அது அதேதா போல் தோணுது இப்ப அவங்க வந்து எப்டின்னா கொண்டு வந்திருக்காங்கல்ல இது இது மாதிரின்னு ஆ நெறைய கெட்ட விஷயங்கள் அது மாரிலா கலந்தா மாதிரி சொல்றாங்க இருந்தாலு நல்ல விஷயமு அதுல இருக்குது அது எப்டி எடுத்துக்கிறாங்க தா மக்கள் மக்களிடையே கருத்து இருக்கு
ம் சரிங்கம்மா நம்ம அடுத்த டாப்பிக்ல பேசுவோ
சரிங்க சரிங்க நன்றி ம்